ஆஹ மேடம் சொல்லுங்க தொலி நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சுங்களா
ஆயிச்சு தோலி நீங்க
நல்லா இருக்கேன் உங்க வீட் எல்லாரும் நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்காங்க தோலி சொல்லுங்க தோலி என்ன டாபிக் பேச போறீங்க
நீங்களே சொல்லுங்க ஏதா ஒரு டாபிக் சொல்லுங்க
நானே சொல்லட்டுங்களா பேசிருக்கோமா நம்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஓ கேட்ட வாய்சா இருக்கு தோலி வேறதுவும்ல்ல
அப்டி தெரிலலைங்களே
ஓகே அது என்ன கத்திரிக்கா கார குலம்பு வச்ச தோலி அதே வச்சு சாப்ட்டு முஷ்டோம் நீங்க
நா அன்னைக்கு புளிசாதம்
தொட்டுக்கா
தொட்டுக்க பருப்பு துவயல்
துவயல் ஓகே ஓகே ஓகே அப்புறம் நீதான் சொல்னும் என்ன டாபிக் என்ன எத பத்தி பேசட்டும் நான் சொல்லுங்க பேசுறேன் ம் எனக்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்சதுன்னா எது சொல்றது பிரியாணி ணி நல்லா பண்ணுவேன் அந்த ரெசிபி சொல்லு
சொல்லுங்க எனக்கு ஆனா அது வரவே வராது அது ஏன்னே எனக்கு தெரில எல்லாமே நல்லா செம்பேன் எனக் ஆமா அது எனக்கு வரவே வராது
ஏன் வராது நா இங்க ஆர்வத்தில் நல்லா தான் பசங்க கூட செய்யறாங்கள பேச்சுலர்ஸ் பசங்க
வரும் ஆனா அந்த அளவுக்கு பெர்பெக்ட் டேஸ்ட் எல்லாம் வர் வராது
வராது ஓக்
உம் ஹும் தக்காளி சாத மாதிரி போய்டும் என்ன ஒரு காரம் கூடுதலா போயிடும் ஏதாவது ஒரு சொதப்பு சொதப்பிருவேன்
டிஸ் நல்லா
மித்தபடி சிக்கன் மட்டன் குழம்புக் கிரேவி இதெல்லாம் நல்லா வரும் தப்பா வராதுங்க கிரேவி பாப்பாவுக்கு பிரியாணின்னா ரொம்ப புடிக்கும் ஆனா எனக்கு அது செய்ய வராது அது என்ட்ட கேட்கும் பரவாயில் ட்ரை பண்ணுங்க அத ப்ப அது எப்டி செஞ்சு கொடுத்தாலும் சாப்டுருவோம்
ஆஹ் பிரியாணின் சொன்னா சாப்பிட்டுவாப் புள்ள ஆஹ் ஆஹ் சரி
கன் கொஞ்சம் வெங்காய ரைத்த மட்டும் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன்அது பேசாம சாப்பிடுற அனைக்கு எனக்கே தெரிஞ்சிருச்சு புதினாவும் கொத்தமலியும் ரொம்ப கூடுதலா போட்டுட்டேன் ட்டு கசந்த மா இருந்தது நல்லதா இருக்கு நல்லதா இருக்கு அப்டின்ச்சு
நெறைய போட்டுறீங்களா
அந்த இது புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமா அரைச்சு போட்டுட்டேன்
ஓ அதனால அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் கே மெஷர்மண்ட நீ நீங்க வந்து மொளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாம்ல
அது ரேஷியோ மட்டும் சொல்லுங்களேன் அது எப்டி இருக்கணும்னு
தோழி வந்து ஃபஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு சரிங்களா அது கூட பைசஸ் அதான் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லுக்கு சின்ன வெங்காயம் பத்து இது எடுத்துப்பேன் ஓகேங்களா சின்னவெங்காயம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி ஹ இதெல்லாம் போட்டு மிக்சியில அரைச்சிடுவேன் சரிங்களா நைஸ் பேஸ்ட்டா அரைச்சிட்டு வெங்காயம் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு காலு கிலோ வெங்காயம் ஓகேங்களா ஒரு கிலோ வெங்காயனா ஒரு தா இரு இருங்கது வெங்காயம் நல்ல சிருசு அந்த நீட் நீட்டா கட் பண்ணி எ இருங்க தக்காளி ரெண்டே தக்க தக்காளி தோழி
ரெண்டே தக்காளி கால் கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ தக்க ரெண்டே ரெண்டு தக்காளி
சரிங்களா இது இஞ்சி பூண்டு வந்து ஐம்பது ஐம்பது கிராம் இருவத்தஞ்சு கிராம் இருவத்தஞ்சு கிராம் ஒரு கிலோ அரிசிக்குன்னா ஐம்பது நூறு கிராம் சேந்துச்சுங்களா இதுவே நம்மளுக்கு இது காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயமே காரம் ஜாஸ்தியா இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா ஹலோ
அது எப்டி நீங்க மெஷர் பண்ணுவீங்க எப்டி மெஷர் பண்ணுவீங்க கேக்குது தோழி உங்களுக்கு கேக் ங்களா
ஆஹ் இப்போ ஒரு ஆஹ் கேக்குது இப்போ ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசி வந்து நாலு அலாக்கு நாலு டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கோங்க நாலு டம்ளர்
ம்ம்
ஓகேங்களா அரை கிலோ அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் அரிசி
ஓகே
புரியுதுங்களா ஓகேங்களா ஆஹ பாஸ் பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைசும் சரி ஒரு டம்ளர் நீங்க ஒரு காஃபி குடிக்கிற டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க அது ஒரு கிலோ அரிசி அளந்து பாத்தீங்கன்னா எத்தனி டம்ளர் வருது கணக்கு பாத்தீங்கனா அப்ப ஒருகிலோ அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் வருதா நாலு டம்ளர் வருதா மினிமம் புரியுதுன்னா ஒரு கிலோ அரிசிக்கு
ஆஹ்
ஓகேங்களா ஆ அது மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் நம்ம இந்த பைசஸ் பட்டை லவங்கம் கடல் பாசி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா நல்ல எண்ணெய் வந்து ஒரு நூறு எண்ணை போதும் நூறு எண்ண டம்லர்ல வச்சு ஒரு நூறு எண்ணெய்ன்னு உங்களுக்க மெசர்மென்ட் அது நூறு எண்ணெய் ஊத்துங்க சரிங்களா அது ஊத்திட்டு நல்ல எண்ணெய் ஆஹ் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெயில இருந்து புகை வரணும் நம்மளுக்கு ஓகேங்களா ஆஹ் அது பண் பைசஸ் இந்த கடல் பாசி இருக்குது பாருங்க ஸ்டோர் ரூம்ல தனியாவே விக்கிறாங்க சரிங்களா கடல் பாசின்ட்டு நல்லா பச்சை இலையா இருக்கும் பாருங்க பத்து ரூபாய் தான் பாக்கெட்டு சரிங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் இருக்கு அது வாங்கோங்க சரிங்களா அது இதெல்லாம் போட்டுட்டு வணக்கிட்டு அப்புறம் அந்த வெங்காயமா ரெண்டே பச்ச மிளகா ரெண்டும் இல்லன்னா ஒரு பச்ச மிளகா நல்ல ப்ரவுன் நிறமா வரணும்ங்க அந்த வெங்காயம் ஓகேங்களா நல்ல ப்ரவுன் வந்து வா ப்ரௌனா வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயோ இருக்கு பாருங்க அஸ்சுமிஸ். ஸ்டவ்ஸ்ல சிம்ல வச்சு எடுத்து போட்டுட்டு டம் மூடி போட்டு வுட்டுடுங்க அதுவே என்ன. வந்து பிரிஞ்சி வரு. ஓகேங்களா அது என். எண்ணப்பிரிஞ்சு நல்லா கலருட்டு எண்ணெயு அது. து எல் எல்லாமே பிரிஞ்சு வந்த பிறகு. தக்காளி வச்சிருக்கோம் பாருங்க ரெண்டு தக்காளி ஒரு தக்காளி. அது மட்டும் போட்டுருங்க அது கொஞ்சோ நல்லா வணக்குங்க ஒரு கிரேவி பதத்துல வரும். ஒரு தயிர் வந்து சின்னதா கொஞ்சமா ம்ச். தயிர் கொஞ்சோ மிச்சமாவே ஊத்துங்களே. பத்து ரூபா பாக்கெட் இருக்கு இல்லையா. அதுல ஆஃப் ஊத்துங்க ஆஃப் ஊத்துங்க. ஓகேவா. அது ஊறிட்டு நம்ப சிக்கன் வந்து. து மே சிக்கன் வந்து கழுவி மஞ்சத்தூள் எல்லா போட்டு கழுவி வச்சிருக்கோமா. இதெல்லா கிரேவி பதத்துல சிக்கன் எடுத்து போட்டுருங்க இதுல்ல. சேரிங்களா நல்ல வணக். கியெடுத்துட்டு. ஆஹ இப்ப நாலு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து இதுல ஊத்திடுங்க. இந்த சிக்கனுக்கு. சேரிங்களா ஆப்ப வந்து. அப்ப வந்து நல்லா வந்து இந்த சிக்கன்ல எல்லா ஜூசும் வந்து சிக்கன்ல ஆல்ரெடி நம்ம போட்ட மசலா எல்லா இறங்கிட்டு இருக்கு. ஒரு கால் மணி நேரம் வேக வச்சா. ஓகேங்களா அந்த அரிசி. த்தி ஊர வச்சிருக்கோ பாருங்க. ஹ அரிசி ஊற வச்சிருக்கோ அத எடுத்து போட்டுட்டு. ஹ இன்னொரு நாலு டம்பளர்ல்ல நாலு டம்பளரல்ல வந்து நாலு டம்பளர் ஆறு. டம்பளர் ஊத்தனுங்க ஆறுடம்ள வந்து நம்ம வந்து ரெண்டு ஊத்திட்டோ சேரிங்களா. இன்னும் மூணு டம்பளர் தண்ணி ஊத்திடுங்க. ஓகேங்களா. அந்த மூணு டம்ழளர் தண்ணி ஊத்திடடன்னு. உப்பு போட்டுட்டு அஹ உப்பு போட்டு பச்சமிளகா மெளகாத்தூள் எல்லா போட்டுட்டோ உப்பு போட்டு டேஸ்ட் பாத்துட்டு மூடி வுட்டுடுங்க. நல்லா வெந்து வரும் நல்லா ட்ரையா வரப்போ சிம்புல வச்சு வெயிட் போட்டு மூடிடுங்க.
உம்.
ஓகேங்களா இது மூடிட்டீங்ன்னா. சிம்லயே வந்து கலாரி வுட்டீங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷோ கழிச்சு த ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா பூ ஆட்டோ பாஸ்மதி ரைஸ் வரு. அதுவே சீரக சம்பா பண்ணாலும் அதேதாங்க எல்லா இது கஷ்டமே இல்ல. என்ன மெத்தட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சா போதுங். அவ்ளது இது ஆம்பூர் பிரியாணி. அப்படிதா செய்வோனாங்க செரிங்களா. இந்த டேஸ்லதா செய்வோ வேற. என்ன சின்ன வெங்காயோ எதுக்கு போடுறோம்னா. ஹ பரபரன்னு இல்லாம ஒரு ம்ச் சாப்புறதுக். துக்கு ஜூசியா இருக்கு பிரியாணி. ஆஹ அந்த மாரி பண்ணீங்கன்னா சூப். சூப்பரா இருக்கு தோழி. ட்ரை பண்ணுங்க. இதுதா மெத்தட்டு இதுதா இதுதான் மெத்தடு நீங்க அளவு வச்சுக்கோங்க எல்லாமே நீங்க ஒரு மெஷர்மெண்ட் வச். வச்சுக்கோங்க இப்டி இப்டி பண்ண ஒரு ரெண்டு மூணு வாட்டி மெஷர்மெண்ட் பண்ணி ஆட்டோமெட்டிக் உங்களுக்கு தன்னாலே கை வந்துரு.
கண்டிப்பா.
ஆஹ இது இதுக்குனா அது. அது இதுக்குதான்ட்டு போல்லா. ஓகேங்களா. உங்க பாப்பாக்கு செஞ்சு கொடுங்க சும்மா நாளிகன்னா கூட சும்மா செய்ங்க தக்காளி சாதமா பா மெக்குன் நாது மேல்மக்கர் கூட போட்டு செய்யுங்கள இதே டேஸ்ட் தான்
கண்டிப்பா செ
ஆஹ் காலான் பிரியாணியோ அதேதாங்க சிக்கன் பிரியாணியோ அதேதான் பன்னீரு பன்னீர் வந்து லாஸ்ட்டில் போட்டு பன்னீர் பிரியாணின்னு சொல்லவோம் புலாவும் அதேதான் புலாவு வந்து மிளகாத்தூள் போட மாட்டோம் இது புலா தக்காளியும் யூஸ் பண்ண மாட்டோம் புலாவுக்கு இதில்ல கொஞ்சம் தயிர் வச்சு யூஸ் பண்ண புளிப்பே இருக்கக்கூடாது சரி சிஸ்டர் பிரியாணியிலா வந்து ஓகேங்களா அது வந்து தயிர் சத் த்துக்கோங்க தயிர் ஒரே ஒரு தக்காளி இதுல தக்காளி நிறைய போட்டனா ஒரு மாரி புளிப்புனஸ் வரும் பிரியாணி ஓகேங்களா அன்தமேறி கொஞ்சோ அன்தமேறி செய்க சூப்பரா இருக்கும் தோலி ஓகேங்க ஹா செஞ்சு பாத்துட்டு வாட்ஸ்ப்ல வந்து செ சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆஹ் சொல்லுங்க இப்ப நான் பேசிட்டேன் நீங்க சொல்லுங்க
வேற என்ன டிஷும் உங்களுக்கு புடிக்கும்
ஆஹ்ஹ் நானு வந்து பஸ் நல்லா இந்துச்சு எனக்கு வந்து இப்ப நீங்க நீங்க செஞ்ச்சி வெசுருக்கீங்க அந்த சாப்பாடு விரும்பி சாப்பிட சிஸட்ர் புலிசாத ஹா ஆஹாமா ஹாஹா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது நம்மள வீட் லே வந்து இந்த நைட்ல மீந்து சின்ன அந்த சாப்பாடு இருக்குயில்லக் லா அது புளி கரைச்சி வச் வச்சிடுவோ நாளைக்கு கால எழுந்து வெங்காயம் பச்ச மளக கல்லப்பருப்பெல்லாம் பொட்டு தாளிச்சி சாப்பிட்டா அவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்குங்க
அது எப்படி வெறும் புளித்தண்ணிய மட்டும் ஊத்தி அத சாத கிளறி வச்சிருவிங்க அடுத்த நாள் வெறும் இத மட்டும் போட்டு தாலி
ச்சு போதுங்க சிஸ்டர் மா நெ சாதம் மிந்துச்சு இல்லையா அந்த புளி கொஞ்சமா போட் ட்டு நல்லா கரைச்சிட்டு மஞ்சள் போட்டு ஹு சாதத்துல ஊத்திவுட்டு பெரட்டி மூடி நல்லா டைட்டா சமம் பண்ணிட்டு மூடி விட்டுருங்க காலையில எழுந்து எண்ணெய் நல்லா தாராளமா விட்டுட்டு கா கடுகு கல்லபருப்பு உளுத்தபருப்பு பச்ச மிளகாயலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வங்காயம் நிறைய போடணும் இதுக்கு ரெண்டு வெங்காயம்ன்றது மூணு வெங்காயமா போட் நல்லா வணங்கிட்டு சும்மா அது கண்ணாடி பத்தம் தான் வரணும் வெங்காயம் ரொம்பவும் வதக்க கூடாது சரிங்களா அதுல கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த சாதம் போட்டு பிரட்டி குடுத்து பாருங்க அவவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் சிஸ டர் நல்லா இருக்கோம் சாதம் மீந்தன சாதத்துல பண்ணா அவ்வளோ நல்லாக்கும் சிஸ்டர்
கண்டிப்பா
உம்
ரொம்ப நல்ல சிக்கு சொல்றீங்க
என்னங்க சிஸ்டர்
ரொம்ப நல்ல ரெசிபி சொன்னீங்க
ஆமா ஏ என்ன பண்றது சாதம் மீந்துட்ம்ல ஒரு ஆள் சாப்பாடு மீந்துச்சுன்னா என்ன பண்றது
எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாது
சமைக்க தெரியாதுங்களா சொல்லி குத்துலாம் ஒன்னு ஒரு ஒரு ரெசிபிய ஒரு ஒரு நாளைக்கு சொல்லிலாம் சொ சிஸ்டர் சரிங்களா அஹ் அப்புறம் உம் சொல்லுங்க சிஸ்டர் வேற என்ன என்ன கத்திரிக்கா கார கொழம்பு செஞ்சா சிஸ்டர்
ஆமா ஓக்கே சொன்னீங்கல கண்டிப்பா இன்னொரு நாாளும் உங்க கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றேன் சரிங்களா
ரொம்ப நன்றி தோழி நன்றி நன்றி பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்களா ஓக்கே ஓக்கே ஓக்கே நன்றி தோழி பன்னெண்டு நிமிஷ வரை பேசும் அதே கட்ட ஆயிடு விடுங்கப்ப இன்னும் காசு இது ஆகும் நம்ம ஜெயின் ஆகும் நிறைய
ஓக்கே ஓக்கே நீங்க வந்து எந்த இதுல இருக்கீங்க எந்த எந்த ஊர்ல இருக்கீங்க
நான் வேலூர் மாவட்டம் திரு திருப்பத்தூர் மாவட்டம் தெரிய ங்களா ஏலகிரில எல்லாம் இருக்கு தெரியங்களா அந்த டிஸ்ட்ரிக்ல இருக்கோம்
ஓக்கே ஓக்கே ஓக்கே வேலூர் குடியா தம்
ஆஹ் குடி ஏத்தம் மாம்பூர் ஜாலா வானியம் பாடி ஜாலா கடுத்துட்டு பத்துவங்க அந்த ஊர்லத்
அந்த செய்ய குடியாதம்ல இருக்காங்க
அப்படிங்களா சூப்பர் சூப்பர் சூப்பர் தோழி எங்க ஊர்ல எல்லா இந்த பிரியாணி ஆம்பூர் பிரியாணி வாானியம்பாடி பிரியாணி அப்படின்றது ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் தோழி எங்க ஊர்ல்லாம் எங்க ஊர்ல வந்து நல்லா வந்து என்ன செய்வாங்கன்னா ஆஹ் களி நிறைய செய்வாங்க களிதான் இஷ்டமா கரு குழம்பு வச்சு களி செய்வாங்க தோழி
ஆஹ் இப்ப கூட ரீசென்டா தானே இது திருவள்ளுவம் முடிஞ்சதுல ஆமா
சூப்பரா இருக்கு பண்டிகைல்லாம் நல்லா
பாப்பேன் அவங்க ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க அந்த தலை கொண்டுட்டு போயிட்டு காவிரி அம்மன் க்கு எ திருவிழா கூட செய்துரோ
நல்லா இருக்கும் இப்ப அந்த ஊர்ல வாணிய வாணியம்பாடி இது நீங்க சொன்னது குடியாத்தத்தில ரொம்ப ஃபேமஸ் அந்த சாமி இப்ப நீங்க ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பேமஸ் அந்த சாமி எங்க இருக்க ஜனங்களும் அந்த எடத்துக்கு வந்துருவாங்க தோழி
கண்டிப்பாக
உம் சொல்லுங்க தோழி நீங்க என்ன தோழி
உங்களுக்கு எத்தன பசங்க
எனக்கு ரெண்டு ஆம்பள பசங்க தோழி உங்களுக்கு பசங்க என்ன படிக்கிறாங்க
செவென்த் எயித்
எயத்து ஓகே ஓகே ஒகே இந்த இயர்தா டென்தா பாப்
ஆஹ் இந்த வருஷம் தான் போறாங்க
செரிங்க செரிங்க தோழி சொல்லுங்க எனக்கு ரெண்டு ஆம்பள பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்க ஒருத்தர்காலேஜ் முடிச்சிட்டு இருக்காங்க ஆஹ் சொல்லுங்க ஆஹ் ஆஹ கண்டிப்பா பெரிய பசங்க தான் தோழி